கேக்குதுங்களா நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன் பேசியே ரொம்ப நாள் ஆச்சு நான் இப்போ ஒரு கொஞ்சம் இப்ப வீட்லயே நம்ம வேலை பாக்குறதுக்காக வாங்கிட்டதுனால நமக்கு பேசுறதுக்கான நேரமே கிடைக்றது இல்ல ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு கால் ஏதாச்சும் வந்ததுங்களா
ஆஹ் ஆமா எனக்கு வந்து கால் வந்துச்சு தொலைபேசி மூலமா எனக்கு தகவல் வந்துச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம வேலை செய்யற அந்த வேலை இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அமௌண்டும் இப்ப நம்மளுக்கு சரியா இப்ப வர்றது இல்ல அது எதனால என்று கேக்குறதுக்காக நான் எச் ஆர் கிட்டையும் நான் கால் பண்ணி கேட்டேன் சோ அவங்க சைட்ல இருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பண்ற வேலை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப எல்லா எல்லா வேலை நிறுவனத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதத்தில் ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சம்பளம்ன்றது ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடுத்துருக்க வங்கியில வந்து நம்மளுக்கு வந்து அவங்க அனுப்புவாங்க ஆனா இந்த கம்பெனியில என்ன சொல்றாங்கன்னு வந் பாத்தீங்கன்னா இரண்டு மாதத்திற்கு ஒரு முறைதான் வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் கிடைக்குன்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஆனா இது என்ன றது எனக்கு புரியல அது கேக்குறது காக தான் நான் எச் ஆர் கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா நான் கால் பண்ணி கேட்டேன் அவுங்க என்ன சொல்றாங்கனு வந்து பாத்தீங்கன இப்போ நம்ப வேலை செய்யுற இந்த நிறுவனத்துல பாத்திங்கனா இப்ப ஒரு ஒரு நிறுவனத்திலும் ஒரு ஒரு ரூல்ஸ் இருக்கும் பாத்தீங்களா சோ அதே மாரி கம்பெனியோட ரூல்ஸ் வந்து பாத்தீங்கனா இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கனா சம்பளம்றது வந்து பாத்தீங்கன்னா ஏறு ன்ற மாரி சொல்றாங்க ஏன்னா இப்ப இருக்க நம்ப காலகட்டத்தில வந்து பாத்தீங்கன்னா நெறய வந்து பாத்தீங்கன்னா பொய்யான நிறுவனங்கள்லாம் நடத்தி ட்டு வறாங்க இப்ப நம்ம வேலையை மட்டும் கூட அவங்க வாங்கிட்டு அதுக்கான நம்மளுக்கு ஊதியம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிறுவனத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்ப குடுக்கறது கிடையாது நம்ம போய் இப்போ இப்ப இரண்டு மாதம் சொல்லும் போது நம்மளுக்கே அது நினைக்கும் போது பயமா இருக்கு ஏன்னா நம்ம அது இரண்டு மாதம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான நேரம் வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம எட்டு மணி நேரம் நம்ம செலவிடுறோம் அந்த எட்டு மணி நேரம் நம்ம செலவிட்டு ஒரு குறைந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மணி நேரம் நம்ம அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த கணினி முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம உட்காரற மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு அதுல அமையுது இதுல இரண்டு மாதம்க்கு நம்ம எவ்வளவு நேரம்ன்றது பார்த்தா கணக்க அது எங்கேயோ போகுது அவ்வளோ நேரம் நம்ம செலவடிச்சு வந்து பாார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இரண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி இவங்க சொல்றாங்க இது வந்து நம்மளுக்கு நிஜமா இது உண்மையான கம்பெனி தான இல்ல்ன்னா இது பொய்யான நிறுவனமா அப்டின்ற சந்தேகத்தைதான் கிளப்புது அதனாலதான எச்ஆர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணி நான் கேட்டேன் இப்ப இந்த காலை பொழுதுலே கால் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி நீங்க வந்துஹ இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு முறை தான் சம்பளம்ன்ற மாதிரி நீங்க வந்து அதுல வந்து நீங்க போட்டிருக்கீங்க இது வந்து எனக்கு என்னன்றது புரியல இது மட்டும் கொஞ்சம் டீட்டெய்லா நீங்க சொல்றீங்களா தெளிவா விளக்குறீங்கள மாதிரி ந அவங்க கிட்ட நான் கேட்டேன் அவங்க சைடல வந்து பாத்தீங்கன்னா காலையில பொழுதுல என்ன இன்பார்ம் என்கிட்ட சொன்னாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு நறய பேதுக்கு இதுக்கு கீழ நைய ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க நீங்க வந்து பயப்பட வேண்டிய தேவை இல்ல நீங்கதுல செக் பண்ணுங்கங்கந்து மபடியும் கூட அதுக்கானங்களுக்கு எல்லாம உங்களுக்கு வந்து உங்களுக்கு நா தகவல் மூலமா உங்களுக்கு தொலைபேசி மூலமா நா உங்குளுக்கு வந்து அனுப்புறே நீங்க மறுபுடியும் செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி பாத்துட்டு நீங்க உங்குளுக்கு வந்து சரி அப்டின்னா மட்டுன்னா கூட நீங்க ஜாயின் பண்ணிக்லா இதுல வந்து எந்த ஒரு இது இல்ல அப்டின்ற மாரி சொல்றாங்க பட் ஆனா எனக்கு இது வந்து பாத்தீங்கின்னா இது நெனைக்கும் போது கொஞ்சம் பயமாதா இருக்குது ஏன்னா இப்ப எல்லா கம்பெனிலயும் வந்து பாத்தீங்கின்னா ம் சொன்ன மாதுரி இப்ப நம்மளுக்கு ப பண்ணிற் பண்றாங்களா இல்லையறதே நம்மளுக்கு ஒரு அ சந்தேகமா தானே இருக்கு ஏன்னா நம்ப இப்ப வீட்லந்து பாக்குறோ இப்ப நம்ப வேலைக்கு போயிட்டு ஒரு நம்ப போ பாத் த்தோ அப்டின்னா நம்புளுக்கு ஒரு பயப்பட வே வேண்டியது கடையாது ஏன்னா நம்ப வந்து நேரடியா போய் வேல பாக்குறோம் எல்லா ஆட்கள்ளயும் வந்து பாத்தீங்கன்னா நேரடியா நம்ம வந்து அ எதிர்கொள்றோ சோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்புளுக்கு ஒரு பயோ இருக்காது இப்ப அந்த வீட்லருந்து பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயமான ஒரு சூழ்நிலை தா நம்ம ஸ் சம்பளம் வந்து வருமா வராதா இந்த ஒரு பயமான சூழ்நிலை தான நம்ம வந்து வேல செஞ்சுட்ருக்கோ என்ன சொல்றீங்க ஏன்னா நீ உங்குளுக்குமே அந்த கால் வந்துருக்கோன் நனைக்கிறே
கண்டிப்பா ஏன்னா இதுக்கு முன்னாடி வந் ந்து இது மாதிரி நமக்கு நடக்க்ல இல்லைங்களா இப்பதா வந்து இந்த மாட் ட்றோன் ன்றது வந்து கொண்டு வந்துருக்காங்க ஆனா நமக்கு வந்து இப்ப இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை அப்புடின்றது வந்து கண்டிப் ப்பா நம்புளால இதுல போயிட்டு நம்புளால தொடர் ந்து வேலை பாகறதுன்றது வந்து ரொம்ப கடினம தா இருக்கு ஏன்னா அவங்க வந்து இப்ப நம்ம முதல்ல போய் நம்ம ஜாயின் பண்ணும் போது இது மாதிரி சொல்றாங்கன்றது நமக்கு ஓகே ஏன்னா நம்ம பஸ்ட்டே நம்ம ஆஹ இன்டர்வியு இதல்லா அட்டன் பண்ணுவோ அந்த டைம்ல அவங் ங்க இன்ஃபார்ம் பண்ணும் போது வந்து நமக்கு ஆ இன்பார்ம் பண்ணாங்கன்னா அத நம்ப அக்சப்ட் பண்ணிட்டு வேணுமா வேண்டாமனு நம்ம முடிவு எடுத்துக்கலா ஆனா இப்ப கொஞ்ச நாள் நம்ம வந்து வேலை பாத்ததுக்கு அப்புறமா வந்து இது மாதிரி ஒரு விஷயங்கள் இவங்க மாற்றும் போது வந்து ஆ அலுவலகத்துல இருக்கிற எல்லாரருடையு ஃபர்ஸ்ட் இவங்க ஆலோசனை பண்ணிருக்கணு கண்டிப்பா ஏன்னா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த மாத மாதம் வந்து ஒவ்வொரு செலவுகள் இருக்கு அந்த இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை அந்த செலவு வந்து நம்ம மாத்த முடியாது இப்ப நமக்க நமக்குன்னா கூட வீட்டு தேவைக்காக அப்டின்றதுக்காக நம்ப போய்கிட்டு இருக்கோ ஆனா இப்ப நெறைய ஆண்கள் இருப்பாங்க இப்ப பென பெண்கள்ளலயே வந்து நெறைய பேர் வந்து இப்ப கார் வாங்கிருப்பாங்க இல்ல வீடு வாங்கிருப்பாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்டின்னா மாத தவணைகள் எல்லா செலுத்துற மாரி விஷயங்கள் இருக்கு இப்ப சீட்டு எல்லா போட்டு வெச்சிருப்பாங்க இது மாதிரி விஷயங்கள் எல்லா அவங்க இருக்கிறாங்க அப்டின்ன போது வந்து அவங்களுக்கு ரொம்ப கடினமா இருக்கு ஏன்னா மாதத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக அவங்க இந்த தொகை இருந்தால் மட்டும் தா வந்து அவங்களால அஹ் சமாளிக்கிற சூழ்நிலைகள் வந்து இருக்கு இரண்டு மாதத்திற்கு ஒரு முறைன்றது வந்து ரொம்ப கடினமா இருக்கு அத வந்து நம்ம இரண்டு மாதமா பிரிச்சு வச்சு செலவு பண்ணலாம்னு நம்ம யோசிச்சாலுமே வந்து அஹ் அது ரொம்ப கடினமா தான இருக்கு நம்ம இ எம் ஐ இது எல்லாமே வந்து நம்ப ஹ அதிகமான தொகை கொடுத்து நம்ப கட்ட வேண்டிய கட்டாய துக்கு தா நம்ம தள்ளப்படுவோ ஏ அப்படனு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பேங்க்ல வந்து போயிட்டு ஒரு மாதம் வந்து நம்ம தவணை செலுத்தல அப்டின்னா கூட அடுத்த மாதம்ன்ன போது வந்து நமக்கு அதை விட வந்து நமக்கு டபள் மடங்கு வந்து ஹ தவணைகள் வந்து அதிகம தான இருக்கு அந்த தவணை நம்ம அதிகமா குடுத்துதா வந்து நம்ம போற மாதிரி இருக்கு அதனால இப் இது எல்லாமே வந்து ரொம்ப கடினமா இருக் கு இப்ப பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பீஸ் கட்டுறதா இருக்கட்டு இப்ப வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கெல்லா பாத்தீங்க அப்டின்னா மாதா மாதம் தா வாடகை வந்து கட்டி கட் கட்டுற மாதிரி இருக்கு அஹ் இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை இன்றது வந்து நம்ம வாடகை போயிட்டு நம்ம வந்து கட்ட முடியாது இவங்க வந்து ம அஹ இப்ப இவங்க வந் து மெயில் ல் வாயிலாக வந்து நமக்கு எல்லாமே தெரிவிச்சுட்டாங்க ஆனா வந்து இது வந்து அவங்க நமக்கு முன்னாடியே வந் ந்து சொல்லிருக்கணு இல்லைங்களா ஏன்னா இப்ப கம்பெனி வந்து அவங்க எனக்கு தெரிஞ்சு இப்ப கம்பெனி வந்து அஹ் எதாச்சு அஹ் கொஞ்ச டவுனா போயிட்டுருக்க வாய்ப்புகள் வந்து ஓரளவுக்கு இருக்கலா ஏன்னா அது உள்ள நம்ம நம்ம ந்த ஒரு மாத காலமாக நம்ப ஆஃபிஸ் போகாம வீடல இருந்தே பணி புரியறதுனால நமக்கு அதனோட நிலவரங்கள் வந்து தெரியல கரெக்டா நம்ப நானுமே இப்பதா ஒரு தோழி கிட்ட வந்து இப்ப அலைத்த அவங்க உன்னு எடுக்கல ஃபோன் எடுக்கல அவங்க ஆஃபீஸ் போயிட்டு இருப்பாங்க போல இருக்கு அவங்க போயிட்டு அவங் ங்க ஃபோன் பண்ணாங்க அப்டினா அவங்க கிட்ட கேட்டோ அப்டின்னா ஓரளவுக்கு வந்து அங்க இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே வந்து நமக்கு விளக்க வாய்ப்பு இருக்கு அவங்க ங் விளக்கனதுக்கு அப்புறமா வந்து நம்ம ஒரு முடிவு எடுக்கலா ஏன்னா இரண்டு மாதத்திற்கு ஒரு முறைன்றது வந்து கண்டிப்பா சமாளிக் ன்றது ரொம்ப கடினமா இருக்கு ஏன்னா நம்ப ஒரு இந்த வருமானம் வரு அப்டின்றதுனாலதா வந்து நம்ப அதுக்குண்டான செலவுகளுக்கு ஏத்த மாதிரி நம்ப எல்லாத்தையும வந்து நம்ப நம் பிளான் பண்ணி வச்சிருப்போ திடீர்னு நம வந் மாதம் அப்டின்னம்போது வந்து நமக்கு ரொம்ப கடினமா தா இருக்கு அஹ் அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இரு ந்தாலுமே வந்து மாதம் மாதம் கண்டிப்பா குடுத்துதா ஆகணு ஏனா இப்ப மாதம் மாதம் வந்து அவங்க இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை இன்றாங்க இப்ப பி எஃப் இந்த அமௌண்ட் எல்லா இருக்கு இல்லிங்களா அதெல்லா பையுமே வந்து மாதம் மாதம் அவங்க எப்டியு வந்து நம்பக்கு போட்டுதா ஆகணு அது எல்லாமே அவங்க மாத்த முடியாது இல்லையா ஏன்னா அது வந்து எல்லாமே கவுர்மெண்ட் சைட்ல இருந்து வந்து ஆஹ் அலாட் பண்றதுனால அது எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியாது இல்ல ஒரு டைம் நம்ப கிட்ட வந்து கலந்துரைய ஆடி டு வந்தா அதுக் அப்புற வேணுனா போய் அவங்க வந்து இது மாதிரி முடிவு எடுத்திருக்கலா அ னா வந்து அவங்க நம்பகிட்ட எதுவுமே சொல்லாம ஒரு மெயில் வாயிலாக அவங்க தெரிவிச்சிட்டாங்க அது மெயில் வந்து நா பாக்கவே இல்ல நானு ஏன்னா எனக்கு இப்ப நம்பளுக்கு விடுமுறையா இருந்தது னால நம்ப செரியா செக் பண்ணாம விட்டுட்ருந்தே அப்புறோ இன்னொரு தோழி ஒருத்தல் அழச்சி இது மாதிரி விஷ்
அதே இதே மாதிரிதா வந் அதா ஆம் நீங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அ நீங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் உண்மைதா ஆனா நீங்க சொன்னதுல வந்து பாத்தீங்ன்னா இந்த வட்டியில வந்து து நம்ப வாங்குற கடன் வந்து பாத்தீங்கன்னா மாச மாசோ நம்ப வந்து கரெட் டா செலுத்தல அப்டின்னா நம்பளுக்கு அதுக்கு வந்து தனியா நம்பளுக்கு வந்து வட்டி கூட நம்பளுக்கு அதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி நம்ப அதிகமா தா அந்த வட்டியோட காசு வந்து நம்புளுக்கு வந்து அதிகரிச்சுட்டே தா போகூ இத பத்திதா வந்து பாத்தீங்ன்னா நானும் வந்து அந்த எச்ஆர் கிட்ட வந்து பாத்தீங்ன்னா உரையாடம் போது அவுங்கிட்ட நா இ சொல்லியிருந்தே இந்த மாரி என எனக்கூ வந்து பாத்தீனா தனிப்பட்ட நறைய நறைய கடன்கள் இருக்கிறது சோ இத அடைக்கிறதுக்கூ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச எனக்கு வந்து மாதம் மாதம் வந்தா மட்டுந்தா என்னால வந்து சமாளிக்க முடியும் ச நீங்க மாதத்தில் ஒரு முறை நீங்க சம்பளம் கொடுத்துடீங்க அப்டினா மட்டுந்தா என்னால வந்து இதுல சேர்றதுக் க்கான வாய்ப்பு வந்து எனக்கு அதிகமா இருக்கூ இல்லன்னா எங்க வீட்ல இருந்தே வந்து சொல்லுவாங்க இந்த ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறைவுன்றது வந்து பாத்திங்னா நம்ப வந்து அது நம்போ வ வ நம்ப வேல செய்யும் போதே வந்து பாத்திங்கனா நம்ப பயந்துகிட்டே வேல செய்ற ஒரு சூழ்நிலயு நம்பளுக்கு அது ஆளாக்கிடு அதனால அந்த மாதிரி ஒரு வேலைக்கு வந்துப் போக வேணான்ற மார்தா என் கணவனும் சொல்லியிருக்காங்க அப்டின்ற மாரி நா அவுங்கிட்ட சொல்லிருந்தே ஆனா அவுங்க சைட்லந்து என்னா சொல்றாங்கன்னா கம்பெனி வந்து இந்தவ இந்த மாதிரி ஒரு இத தா அவுங்க வந்து ஃபாலோ பண்றாங்க சோ இத வந்து பாத்தீங்ன்னா நீங்க இந்த இரண்டு மாதத்துக் ஒரு முறை மட்டுந்தா உங்ளுக்கு சம்பளோ வரும் நீங்க வந்து வேணுனா நீங்க வந்து வாங்க அப்படின்னா கூட நீங்க இப்டி இல்லன்னா கூட நீங்க வேற கம்பெனி வந்து நீங்க பாக்கலான்ற மாரி அவுங்க வந்து ஈஸியா அவுங்க வந்து சொல்லி சொல்லீர்றாங்க இந்த தோழி கிட்ட நீங்க சொன்ன மாதிரி நானு ஒரு தோழி கிட்ட வந்து உரையாடுனே அவுங்க வந்து அந்த அந்த கம்பெனியோட நிறுவனத் லதா அவுங்க வந்து வேலை செய்வதாக அவுங்க வந்து சொல்லி இருந்தாங்க நீங்க இத பத்தி பயப்பட தேவயில்ல இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை வந்து கண்டிப்பா வந்து சம்பளம் வந்து அந்த ஒன்னாந் தேதிக்கு வந்து கண்டிப்பா வந்து நம்பளோட வங்கியில வந்து வந்துருது அத தவிர நம்பளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பத் அதிக நேர நம்ம இன்னு ஒரு ஒரு ஒரு மண் நேர நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து வேல செய்யறோ அப்டின்னா அதுக்காகவும் தனியா வந்து பாத்தீங்ன்னா இன்சென்டிவ்ன்ற மாரி ஒரு அமௌண்ட்ட வந்து இந்த கம்பெனில ப்ரொவைட் பண்றாங்க இது நல்லா தா இருக்கு அந்த மாரி தா அவுங்க இன்ஃபார்ம் ஆ சொல்லி இருக்காங்க எனக்கு என்ன கொழப்பம் அப்டின்னா இப்போ இவுங்க வந்து இன்சென்டிவ் அப்டின்னா எதுமே இல்லன்னா கூட எனக்கு வந்து அவசியம் கெடையாது இன்சென்டிவ்ன்றது கூட எனக்கு அவசிய கெடையாது அந்த சம்பளம் மட்டும் மாதத்துக்கு ஒரு முறை அந்த மாரி வர மாரி நம்பளுக்கு சொல்ல முடியுமான்ற மாரி கேக்கம் போது அவுங்க இமெயில் நீங்க தொலைபேசியில இமெயில் வழியா வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட மே மேனேஜர் ஒருத்தர் இருப்பாங்க சோ நீங்க அவங்ககிட்ட நீங்க வந்து கலந்துரையாடி பாருங்க இல்லைனா அவங்க சைட்ல இருந்து மட்டுந்தா இது வந்து பாத்தீங்கன்னா அ ம் மூவ் பண்ண முடியும் இது நம்ம சைட்ல இருந்து வந்த எச் ஆர் சைட்ல இருந்துந்து எந்த ஒரு நீங்க எவ்ளோ நீங்க சொன்னீங்க அப்டின்னா கூட அத் இது வந்து மூவ் பண்ற ஒரு ஆப்ஷன் வந்து அவைலபிளா இல்லன்ற மாரி தா அவுங்க வந்து சொல்லிருக்காங்க
இல்ல நம்ப கொஞ்சோ பொறுத்திருந்து பாக்லா ஏ அப்டின்னா இத வந்து எல்லாரோட தரப்புல வந்து ஒரு எதிர்ப்பாதா வந்து போய்கிட்டு இருக்கு ஆ அதனால நம்பளோட நம்பளோட எதிர்ப்பையு நம்ம வந்து அந்த மெயில் மூலியமாவே நம்ம வந்து தெரிவிக்லா அ கூட பணியாற்றவங்களு வந்து நறையப் பேர் வேனா அந்த மெயில் மூலியமா எதிர்ப்புகள் தா வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க இப்போதிக்கு வந்து வேலய விட்றது அப்டின்ற ஒரு முடிவுக்கு வந்து நம்ம உடனடியா வந்து போக வேண்டா ஒரு மாத காலம் வந்து நம்ம கொஞ்சோ காத்திருந்து பாக்லா ஏ அப்டின்னா இல்ல நமக்கு தேவைப்படும் போது வந்து நமக்கு வீட்ல இருந்து பணியாற்றதற்கான ஒரு வாய்ப்புகள் வந்து அவுங்க நமக்கு குடுத்துட்ருக்கிறதுனால கொஞ்சோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பாக்லா ஏன்னா ந நம்ப ஒடனே போய்ட்டு நம்ம பேப்பர் போட்றோ அப்டின்னா அடுத்த வேலை நமக்கு ஒடனே கெடைக்குமா அப்படின்றதையு நம்ம யோசிக் க்கணு ஆ அந்த ஒரு மாதத்த காலத்து வந்து இப்ப வந்து இந்த ஒரு மாத காலம் அ பேப்பர் பீரியடுன் சொல்லுவாங்க இல்லைங்களா அது நமக்கு குடுப்பாங்களா இல்லியா நோ நமக் க்கு தெரியாது ஏன்னா இதுல வந்து அவுங் க நமக்கு குடுக்கம் போது மென்ஷன் பண்ணிருக்கிறது கம்பெனியோட சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி வந்து மாற்றப்படும் சொல்லிதா வந்து குடுத்துருக்காங்க நமக்கு அதனால வந்து நம்ம அவசரப் படாம வந்து கொஞ்சோ ஒரு மாத காலம் வந்து வெயிட் பண்ணி பாக்லா ஏன்னா எல்லாருமே வந்து இதுல கமிட்மெண்ட்ல இருக்கறவங்க தா அதனால வெயிட்பண்ணி பாக் க்லா சரிங்க தோழி எனக்கு இன்னொரு அழைப்பு வேற வந்துகிட்டே இருக்கு நா அவுங்ககிட்ட பேசிட்டு
அப்படிங்ளா கண்டிப்பா கண்டிப்பா நீங்க வந்து மறக்காம அந் தோழிக்கிட்ட நீங்க கேட்டுட்டு நீங்க து நீங்க மறுபடியும் கூட கால் பண்ணுங்க நன்றி நன்றி